வணக்கம்
ஆ வித்யா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானா நல்லா இருக்கப்பா எனக்கு எப்டி போயிட்டு இருக்கு நாள்லா எப்டி போய்ட்டு இருக்கு
ம் நல்லாவே பொய்ட்டுருக்கு ஏன்னா வந்து ஸ்கூல்லா லீவ் வுட்டாச்சா அதனால ஊர் ஊருக்கு எங்கேயாவது போலா அப்டினு சொல்லிட்டு சரி சும்மா பாட்டி வீட்டுக்கு போலா அப்டின் ன்ட்டு ஊருக்கு வந்தோ ஊருக்கு வந்தாலே ஒரு மாரி நல்லா இருக்கு இல்ல ஏனா வீட்ல எல்லா வேலயு பாத்துட்டு இங்க வந்து சும்மாவே ஜாலியா இருக்றதுனால
ஆமா இங்கேயு வந்து திருவிழால நடந்துட்டு இருக்குப்பா இங்க வந்து மாரியம்மன் கோயில் இருக்கா சோ இங்க வந்து இதெல்லா கோ கொடிலா கட்டிருக்காங்க சோ இங்க ஒரே பரபரப்பா இருக்கு அ இங்க வந்து பசங்களா வந்து கேட்டுட்டு இருக்காங்க எப்ப திருவிழா கூட்டு போறீங்கம்மா அப்டின்னு கேட்டுட்ருக்காங்க நானு சொல்லிட்ருக்கே ஆ நாளைக்கி வெள்ளிக்கெழம இல்லையா நாளைக்கி போவோ திருவிழாக்கு
ஓ ஆமா டெய்லி நம கூடிட்டு போறோனு சொல்லிட்டா என்னக்கி காலைல எந்திரிச்சு ஒன்னே கேக்க ஆரம்பிச் சிடுவாங்க எப்போ எப்ப போறோ என்னக்கி போறோ அப்டின்னு சொல்லிட்டு எதோ இங்கயுமே எங்க அக்கா பசங்க எல்லா வந்துருக்காங்களா ஐயோ சேட்ட தாங்க முடியுல அது வேணு இது வேணு இத பண்ணுங்க அத பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷோ சும்மா இருக்க மாட்டிக்கிறா அதுவு பொ ப பொண்ணுங்களையாது சமாளிச்சுலா போல இந்த பசங்கள நெஜமாவே சொல்ற சமாளிக்கவே முடியுல இப்பயுமே ஒரு மாரி துரு துரு துருத்துருன்னு இருக்கா ஒரு மத்தியானோ நேரோ அந்த பாப் பாப்பாவது கொஞ்ச நேரோ படுத்து தூங்குவா பைய வந்துட்டு ஆ கொஞ்சோ கூட அவனுக்கு
க்கோ வர மாட்டேங்குது நைட்டு பதினோரு மணிக்குதா அதுவு அவன தொல்ல பண்ணி தூங்க வெக்க வேண்டியிருக்கு
ஹஹஹ இங்கயு அப்புடிதா தம்பி வந்து சின்ன கொழந்தையா இருக்கும் போது ரொம்ப தூங்கமாட்டா அவ வந்து இது பகல்ல வந்து பொறந்தானா அதனால என்னன்னு தெரியுல தூங்கவே மாட்டா நைட்டு ஃபுல்லா முழுச்சுகிட்டே இருப்பா கொட்ட கொட்ட முழுச்சுட்டு இருந்து அப்புறோ பகல்ல படுத்து தூங்குவாரு அந்த மாரி ஆயிடுச்சு ஆமா அப்புறோ உங்க ஊர்லதா திருவிழா எப்டி போயிட்ருக்கு வித்யா
ஆ இங்க வந்து பங்குனி மாசோனு சொல்லுவாங்களா அப்போ திருவிழா வரோ அதுக்கு நாங்க நாங்க வந்துரு ந்தோ அது ரொம்ப நல்லா இருக்கோ வந்து அந்த அந்த திருவிழான்றதே ரொம்பவே நல்லா இருக்கோ கோ நல்லா கொண்டாடுவாங்க ஒவ்வோரு ஒவ்வோரு இது வர்ஷமு ஒவ்வோர்த்ரு ஒவ்வோரு மாரி வித்தியாசமா நா சின்ன வயசா இருக்கும் போதுல்லா எனக்கு நல்லா ஞாபகோ இருக்கு திருவிலானா ஒரு வாரம் பூரா டெய்லியு ஒவ்வோருத்தரு பாட்டெல்லா போடுவாங்க சாமி வரோ நைட்டு நைட் சாமி வரோ அப்ப வந்து இந்த கொட் டு வெச்சு அந்த கொட்டெல்லா வெச்சு ஒவ்வோரு ஒவ்வோரு நாள் ஒவ்வோர்த்தர் வந்து அலங்காரோ பண்ணி வருவாங்க இப்போ பாத்தா வேற மாரி மாத்தி வெச்சிருக்காங்க ஒவ்வொன்னோ பாத்தா பாட்டு அப்பெல்லா பிள்ளையார் பாட்டு போடுவாங்க முருகர் பாட்டு போடுவாங்க அந்த மாரி இப்ப பாத்தா வித்தியாச வித்தியசமா பாட்டு போடுறாங்க அப்புறோ வந்து டான்ஸ் ஆடுறதெல்லா வச்சிருக்காங்க முன்னாடில்லா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்புறோ இன்னொனு நா ரொம்ப வித்தியாச மா என்ன பாத்தேன்னா சாமி வருது சாமிக்கி முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து சில பேர்ல்லா வந்து அந்த பொம்மையெல்லா கூட்டிட்டு வந்துல்லா ஆட வைக்கிறாங்க எல்லாம் பாக்கும் போது எனக்கு வித்தியாசமா இருக்கு என்னடா இது அப் ப்டி எல்லாமே மாறிருச்சுல்ல
ஆமா ன ஆமா காலப்போக்குல அந்த திருவிழாலா பாத்தோம்னா இப்போ அந்த வித்தியாசமா அந்த நீங்க சொல்ற மாரி பாட்டு வந்து வித் வித்தியாசமா போட்றது அதுக்கு அப்புறொ இந்த டான்ஸ்ல்லா கூடோ ஆட்றாங்க வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் பாக்க இப்போ இந்த கேர்ளால்லாம் பாத்தோம்னா இப்ப இந்த ஓணம் பண்டிகைக்லா பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ணுவாங்கல்ல ஓணம்க்கு பொதுவாவே ஒரு மாரி அந்த இதெல்லா ஒரு மாரி இருக்குல இப்போ அது மாரி ஆட ஆரம்மிச்ட்டாங்க மேபி அந்த பாட்டு போடுதா இருக்கட்டூ இல்ல அந்த ரத நீங்க சொல்ற தப்பாட்டம் அதுக்கு அப்புறொ நம்ம சைடுல்லா அந்த காலத்துலா என்ன நடக்குனா கூத்து மாரில்லா இது பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா நைட் எல்லா நடக்கூ அந்த நைட் நைட் பா்த்தன்னா கூத்து நடக்கூ நாலா போயிட்டு சின்ன கொழந்தையா இருக்கும் போது அந்த கூத்து எல்லாம் போய் பாத்திருக்கே ஆனா ரெண்டு வாட்டி பாத்திருக்கேன் ரொம்ப தூக்கொ வரு எங்க பாட்டி வந்து என்ன கூட்டு போயிடுவாங்க நா ஆ பத்து மணிக்கு ஆரம்பிக்குன் நெனைக்கிறே ஆனா ரொம்ப போரிங்கா தா இருக்கூ ஆனா நடுவுல வந்து என்ன பண்ணுவாங்க அத ஆ கு இப்ப நம்ம எப்டி ஜோக்கர்ல்லா சொல்றோ அந்த மாரி அதுல வந்து எதோ ஒருத்தர் இருப்பாரு அவுர் வந்து நம்மள வந்து தூங்க விடாம இருக்கிறதுக்காக நடுல் நடுல வந்து கொஞ்ச சிரிப்பு கலந்த இதெல்லா வந்து நகைச்சுவ எல்லா வந்து பகிர்ந்துட்டு போவாரு அது நடுநடுவுல
ஆமா எனக்குமே அதெல்லா நாபொ இருக்கு சின்ன வயசுலல்லா வந்துட்டு திருவிழா அப்டின்னா அந்த ஏன்னா அப்பல்லா வந்து அவ்வளவா ஃபோன் கடையாது டி வி கடையாது அப்ப அவுங்க அந்த ஆடலும் பாடலும்ல அவுங்க என்ன பாட்டு போட்டு ஆடுறாங்களோ அது பெரிய விஷயமா இருக்கும் இந்த ஒரு சின்ன பெட்டில இருந்து இவ்வளோ சவுண்டு வருதா அப்டின்ற மாரி அதுக்கு அவுங்க ஆட்றதெல்லாம் பாக்க வித்தியாசமா இருக்கூ இப்பல்லாம் பாத்தா சின்ன எங்க பசங்க எல்லா என்ன சொல்றாங்க இது என்னது இத போய் உக்காந்து பாத்துட்ருக்காங்க இன்னு இருக்குது சில கிராமங்கள்ல ஆனா நம்ம கூட்டு போய் ஏ ஆடலும் பாடலும் வாகூட்டிட்டு போறே அப்டி சொன்னா இது என்னது இது போய் பாத்துட்ருக்கீங்க எனக்கு புடிக்கல அப்டி சொல்றாங்க என்னப்ப இப்டி சொல்ற அப்டின்ற மாரி இருக்கு வீட்டுக்கு பொனூ
ஆம் இப்ப ஆளுக்காளுக்குக்கு மொபைல் ஃபோன் வந்துருச்சு நம்மல்லா அந்த காலத்துல மொபல் ஃபோன்ல்லா கண்லயே பாத்துருக்க மாட்டோ கரெக் ட்டா இப்பதானே பாத்தோ இவுங்களுக்கு ஆளுக்காளுக்கு இப்ப ஃபோன் வருது இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறாங்க இந்த ஷார்ட்ஸ் பாக்குறது யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறது இதெல்லாம் பாக்க ஆரம்பிச்சதுக்குப்புறோ நம்ம நேர்ல பாக்குற இந்த ஆடல் பாட்றது பா நேர்ல பாக்குறது எல்லாமே அவுங்களுக்கு ரொம்ப ஆ சலிப்பா இருக்கு சாதனமா போ
ஆமா ம் உண்மையாவே ஏன்னா நம்ம வந்துப்ப வியப்பா பாப்போ அவுங்க எப்டி இப்டி ட்ரெஸ் மாத்துறாங்க எப்டி தக்குதுவுங்க வேற இது பண்ணிட்டு வந்தாங்க எப்டி அப்டி சொல்லி பாக்குறோ ஆனா பசங்க வந்து இது இதெல்லா இதுதா இதெல்லா இதுதா அப்டின்றாங்க இல்ல கேள்வி கேக்குறாங்க இதே எப்டி இப்டி பண்ண முடியு இது கடையாது நமக்கெல்லா அப்ப அந்த மா அதன்னது அந்த மேஜிக் ஷோன்லா சொல்லும் போது அத பாக்கும்போது ஏ எப்பிடி பண்ணாங்க எப்பிடி பண்ணாங்கன் பாப்போ ஆ இப்ப பாத்தா இது இதுதா இத நா அன்னைக்கே ரீஜ்ல பாத் த்த அப்டி என்னது ரீல்ஸ்ல பாத்தீங்கா அப்ப வந்து உங்களுக்கு எதுமே காட்ட முடியாது அப்டிதான அதோட வந்து அந்த நம்ம சின்ன வயசா இருக்கு போது அந்த பொருள்‌‌ காட்சி மாதிரிலா போவாங்க அப்ப அம்பது ரூபா இருவது ரூபா தா குடுத்து ராட்ணத்துலே அதெல்லா வந்து வருஷத்துக்கு ஒரு தரவ தா வரு அந்த வருஷோ ஒரு தடவ வரும்போது எங்க அம்மா சொல்லிருவாங்க நா ஒன்ன ஒரு ராட்ணத்துல தா ஏத்தி விடுவே அதுக்கு மேல ஏத்தி விடுவே அப்போ பாட்டி கிட்ட தாத்தா கிட்டனு அத்த கிட்டன்னு எல்லாத்தையு இருதுபா இருபது ரூபா வாங்கி ஒரு நூறுரூபா சேத்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னு ரெண்டு மூணுதுல ஏறுவோ இப்போ ஒரு மாலுக்கு போனா கூட பசங்க கேக்குறாங்க ரொம்ப அசால்டா கேக்குறாங்க ஐநூறுவா பே பண்ணுங்க நா ஒரு அஞ்சுகேம் வெளையாண்டுட்டு வரேனு அப்டின்டு என்னடா இவ்வளோ அசால்டா கேக் க்குறானே நீன அப்டின்ற மாரி இருக்கு
இப்ப மால் அதிகமா மாலுக்கு போறோ அதே மாதிரி என்டர்டயமெட் பார்க்ன்னு சொல்றோம்ல இந்த ஒண்டர்லா அந்த குயின்ஸ்லாண்ட் அது மாரிலா நெறையா எடத்துக்கு இப்ப நம்மளே கூட்டு போக ஆரம்பிச்சுட்டோ அதெல்லா கம்பேர் பண்ணி பாக்கும்போது இவங்களுக்கு இந்த திருவிழா இது குழந்த ஆட்னா சுத்துறது இல்ல அந்த குதிர மேல எல்லா வண்டி ஏறி சுத்துறது அதெல்லா ரொம்ப சாதாரனமா ஆயிடுச்சுல்ல இது வா வேணா இது இப்பதாம நா ஓடிட்டே அப்டின்ற மாதிரி ரொம்ப சழிப்பாதா சொல்றாங்க இல்ல நானு பாத்துருக்கே ஏ பசங் ங்களு அதேதா பண்றாங்க வித்யா இப்ப வெளியே கூப்டு போனாலு பெருசா அவங்க என்ன சொல்றாங்க இல்லமா நீ திருவிழாதானே வேற என்ன இருக்கு போகுது அங்க வந்து பொம்ம கட இருக்கு போது இப்ப நேத்து தானே மால் போயிட்டு இதெல்லா வாங்கிட்டு வந்தோ எனக்கு வேணா போர் அடிக்குது அப்டின் அப்டியே அவ சொல்றா நா சொன்னே இல்லடா போயிட்டு சாமிய பாக்கலா அப்போ வெளிய நெறையா பேர் வருவாங்க அவுங்களா எப்டில்லா இருக்காங்க பாரு நெறையா நம்ம அப்ப பாக்கும் போது நெறையா பேர் நெறையா ஊர்ல இருந்து வருவாங்கல்ல அவுங்கள எ எப்டி இருக்காங்க எப்டி பேசுறாங்க அதுக்கப்றோ புது விதமான கடைகள் இப்ப வந்து அந்த காலத்துல நம்ம சட்டி பான எல்லா வாங்குவோ தெரியு ஞாபகோருக்கா குட்டி குட்டி பான பான சட்டி அதெல்லா அதெல்லா ஒரு எனக்கு வந்து நா அதெல்லா பாக்கணும் போல ஆசையா இருக்கு நம்ம எல்லா அதெல்லா பாக்கணு அதெல்லா வாங்கணு அப்டின்னு நம்ம பசங்களுக்கு அதெல்லா வாங்கி குடுக்கணும்னு தோணும்போது அவங்கென்னா அதெல்லா வந்து ஆர்வமே காண்பிக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டா
ஆமா எனக்கு நீங்க இத சொல்லும் போதுதா ஒன்னு ஞாபகோ வருது இந்த திருவிழாந்த மாதிரி நேரத்துலல்லா அந்த மு ட்ட விட்றதுக்குக்கு ஒரு சி ஒரு சின்ன வெள்ள கலர் டப்பா அதுல ஒரு சின்ன ஸ்ட்ரா மாதிரி போட்டு அதுல இருந்துதா நம்ம முட் ட்ட விட்டு விளையாடுவோ அதனா திருவிழா எப்பெல்லா திருவிழா வருதோ அப் ல்லா ஏ கண்ணெல்லா தேடு அவர் எங்கேயாவது ஒரு எடத்துல ஒரு ஓரமா அந்த கட போட்டு அவர் ஒக்காந்துருப்பார் கட கூட இருக்காது ஒரு கட்டப்பை மாரி வச்சு அதுக்குள்ள இருந்து எடுத்து ஊதிவித்து இருப்பாரு பத்து ரூபானு சொல்லி அந்த கட எங்க இருக்குனு நா தேடிட்டே இருப்பே ஆனா இப்போ பசங்க வந்து அதே முட்ட விடுறத வித்தியாச வித்தியாசமா அது மேல ஒரு தலைக்கு மேல ஒரு பொம்ம எப்டி பாத்தாலு அந்த டப்பாவ ஊதி முடிச்சு தூக்கி தா போட போறாங்க ஆனா அத போயி நாப்போரூபா அம்போரூபா நூறு ரூபாலா குடுத்து வாங்குறாங்க அது விக்கே வேணானு சொன்னாலு ஒவ்வொருத்தருக்கு மேல பொம்ம வச்சதுதா வேணு மேல வந் இந்த கலர்ல இருக்கதா வேணும்னு கேட்டு அடோம் பண்றாங்க நா அதா சொன்னே நாலா அந்த பொருள்காட்சியில இல்ல திருவிழால போயி தேடிட்டு இருப்பே எங்க இருக்குதுன்னு சொல்லி நீங்க எவ்ளோ அசால்டா எல்லாமே கேக் றீங்கப்பா அப்டின்ட்டு அவுங்க பண்ற ஒவ்வொன்னு வித்தியாசமாதா இருக்கு
கரெக்டு அதே மாரி அந்த பலூனு அந்த திருவிழா போனாலே பலூன் வாங்குறது அது ஒரு நமக்கு ஆ நம்ம எல்லாமே அப்டி சாதாரணமா அது வாங்குவோல்ல போனோனே பலூன் அப்ப ஆளுக்காளுக்கு ஒரு பலூன் குடுத்துருவா வாங்கி குடுத்துருவாங்க நாலா வந்து சின்ன வயசுல சித்தி வீட்டுக்கு இல்ல பா பாட்டி வீட்டுக்குல்லா போகும்போது அங்க திருவிழானு போனாலே கையில ஒரு பலூன் வாங்கி குடுத்துரு எங்க தாத்தா அப்டிதா இருந்தது இப்போ போனா அந்த பலூன் வாங்குறதோல பலூனே வேற வேறு இதுலெல்லா இருக்கு கரெக்டா வேல ஒரு ஷேப் அந்த மாத்ரிலா கு சொல்றே பட் நெறையா வித்தியாசமா இருக்கிறதுனால அவுங்க வந்து அது மாத்ரி எல்லா இருக்குறாங்கன்னா என்னடா நாங்கள்லா அந்த காலத் துல இந்த மாதிரி தாண்டா வாங்கணு அது இப்டி தான்டா இருக்கு அப்டின்னா இல்லல்ல எனக்கு இந்த மாரி வேணு நேத்து வந்து அங்க போய் பா வாங்கனோம்ல அது மாத்ரி இது இல்ல நீ எனக்கு வாண்டா அப்டின்னு தா இந்த சாதாண்மா சொல்றாங்க அதுக்கப்பறோ அந்த கூட்டத்துல போய் அவ்ங்க அந்த நெரிசல் போய் நம்ம ஒரு மண்நேரோ அந்த காலத்துல ல்லா போனா ஒரு மண்நேரோ ஒரு ரெண்டுமண் நேரோ கூட நின்னு சாமி எல்லா பா்த்துட்டு வந்துருப்போ ஏன்ன அந்தளவு கூட்டமாருக்கு இல்லையா திருவிழா டைம்லா இப் ப அந்த அளவு பொறுமலா பசங்களுக்கு இல்ல இல்லமா இது என்னமா இவ்ளோ நேரோ நிக்க வேண்டியதா இருக்கு நா வரல அப்டின்னு சொல்லிடுறாங்கன்னா வீட்லே இருக்கே அப்படின் சொல்லிட்றாங்க அந்த மாத்ரி ஒரு பொறும அந்த ஒரு எப்டி சொல்றது சாதாண அ்ஜஸ்ட் பண்றது அந்த மாத்ரி இதெல்லா நம்ப பிள்ளைங்களுக்கு இல்லன்னு நம்ம சொல்லாம்ல
ஆமா உண்மையாவே தா நீங்க சொன்ன மாரி அந்த நின்னு போய் சாமி கும்புடுறது அந்த பொறும நா வரல நா ஏ வரணு நீங்க போயிட்டு வாங்க அப்டி சொல்ட்டு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க ஆனா நம்மல்லா எங்க அம்மால்லா வெயிலு எதனாலு வந்து வாங்க போவோம் குடும்பமாதா போணு ஒரு வார்த்தய சொல்லி எல்லாரையு கூட்டிட்டு போயிருவாங்க அப்டி தனியெல்லா இருக்கக் கூடாது வா போலா வா போலா இப் ப நீங்க போயிட்டு வாங்க எனக்கு அதெல்லா வேண்டா சாப்பாடு கூட வேண்டா நா பாத்துக்கறேன்றட்டு போன பாத்துட்டு வீட்டுல உக்கார அப்டியே நம்ம ட்ரெயின்லெல்லா போனா கூட நல்லா ஜாலியா போவோம் ஒரு எடத்துக்கு போறோம்னா நாள்ளா எனக்கு சின்ன வயசுல நாவோ இருக்கு குடும்பமா எங்யாவ்து கோயிலுக்கு தா கூட்டு போவாங்க நெறைய நெறையாத தாண்டி நெறைய நேரோ சொந்தக்காரவங்க வீட்டுக்கு தா கூட்டிட்டு போவாங்க அப்ப கூட ஒரு மாரி ஆசையா இருக்கு நாங்க அத பத்தியே பேசிட்டே இருப்போ நானு ஏ சித் தி பொண்ணு எங்க பெரிம்மா பொண்ணு எல்லாரு உட்காந்துட்டு நம்ம போறோம்ல அடுத்த வாரோ போறோம்ல இன்னை கங்கா நாளைக்கா அப்டி கேட்டுட்டு அது ஒரு மாரி ஆர்வமா இருப்போ இப்
கரெக்ட்டு
ஆ இப்ப இருக்க பசங்க ஃபோன எடுத்துவை ஹெட்செட் எடுத்தவை பவர் பேங்கு எடுத்து து வை இதெல்லா வேணு இதெல்லா இருந்தாதா நா வருவே அங்க ஏசி இருக்கா அவுங்க வீட்டுல அது வச்சிருக்காங்களா அவங்க வீட்டுல வெளா‌ட விடுவாங்களா நெட்டு் கெடைக்குமா இதெல்லா என்ன கேள்வி
இல்ல அப்டித்தான்ப்பா இருக்கு ஆனா இது வந்து நம்மை இருப்போ உங்களோட இதுல மட்டு நம்ம பாக்குறதுல்ல வித்யா எல்லார்கிட்டயு அந்த மனநலம் கொழந்தைகிட்ட பொதுவா‌வே இப்ப அப்டிதா இருக் ஏன்னா அந்த அளவு நம்ம அம்ப்ள அவுங்களுக்கு கேக்காமலே நம்ப எல்லாத்தையு குடுத்துட்டு இருக்கோ கரெக் ட்டா நமம அனுபவிக்காதெல் லா அவுங்க அதிகமா அனுபவிச்ட் க்காங்க கரெக்டா போன்ல இருந்து டெக்னாலஜி மொதக்கொண்டு எல்லாமே வித் ரொம்ப உயிர்தடத்துலெல்லா பாத்துட்டு இருக்காங்க சொல்லு ஏதாவ்து ஒருத்தங்க வந்து முன்ன எல்லா வந்து நமக்கு வந்து லீவ் விட்டாங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போறது சித்தி வீட்டுக்கு போறது அப்டிதா நம்ம எதிர்பாப்போ எப்ப வெயிட் பண்ணுவோம் லீவ எப்ப விடுவாங்க எப்ப போவோ அப்டின்னு வெய்ட் பண்ணிட்டு இருப்போ இல்லையா இப்பல்லா அது வந்து அதெல்லா கடையாது இப்ப அவுங்ககிட்ட வீட்டுல ஒரு போனு இருந்தா போது இல்ல ஒரு ல்ல சிஸ்டமோ ஏதான் ஒன்னு இருந்தா போதும் ம்மா நா வந்து இதுல இந்த கேம் வெளாட போறே இதுல இந்த வெளாட்டு வெளாட போறே அப்டின்னு அதுல போய் உட்காந்துர்றாங்க அதுல நேரோ போறதே தெரியு போது அதுலயிருந்து உங்கள எழுப்பவும் கஷ்டமாருக்கு என்னால
ஆமா தூக்கமு வரமாட்டேங்குது இப்ப அவுங்களுக்கு தூக்கன்றது சுத்தமா இல்ல முன்னாடி எல்லா மணி ஒம்போது படுன்னு சொன்னா நம்ம படுத்துருவோ இப்போ இவுங்க வந்து எங்க ஃபோன காட்டு நா மணி பாக்கணு எங்க அத காட்டுங்க நா மணி பாக்கணு இப்படி சொல்லி நம்மள மிரட்டி தா தூங்குறாங்களே தவிர ஒம்போத் மணின் ச்சனா நம்பி தூங்க மாட்டேங்கிறாங்க
ம் கரெக்ட்டு தான்ப்பா அப்பல்லா நா வந்து பம் தாத்தா வீட்டுக்கெல்லா போயிட்டேம்னா அவர் என்ன பண்ணுவாரு ஷார்பா எட்டு மணிக்லா சாப்பிட்ருவாங்க வீட்டுல எட்டு மணிக்கு சாப்ட்டு எட்டு மணிக்கு டி வி நிறுத்திடணு அவருக் தூங்குற டைம்ல டி வி ஓடக்கூடாது பின்ட்ராப் சைலண்ட்ருக்கணு அப்படிதா பாப்பாரு டி வி நிறுத்திட்டு அப்ப எல்லாருமே படுத்துருவோ நாங்க அங்க வந்து திட்டத்தட்ட ஒரு இருவது பேர்ருப்போ அந்த வீட்டுல அந்த இருவது பேர் அந்த டைம்ல கரெக்டா படுத்துருவாங்க யாரு முழிச்சிட் ட்ருக்க மாட்டாங்க கேட்டா தாத்தா திட்டுவாரு ஒரு வார்த்த மட்டு எங்க பாட்டி சொல்லுவாங்க நாங்களு கப்ச்சிப்புன்னு எங்க பாட்டி கத சொல்லுவாங்க அதக் கேட்டுட்டே தூங்கிடுவோ அப்டிதா போச்சு பத்து மணிக்குள்ள எல்லாருமே தூங்கிடுவாங்க இப்போ பாத்தம்னா இதுக்கப்புறோ எனக்கு இந்த யூடியூப்ல வைக்கிறதோ இல்ல இந்த பாட்டு வைக்கிறதோ இல்ல இந்த படம் பாக்கணு இல்ல இந்த வெப் சீரிஸ் என்ன புதுசா வந்திருக்கு இத பாக்கணு இப்படின்றே இருக்காங்க என்னமா லீவ் தனமா ஏமா இப்பவே சீக் கிரமா தூங்க சொல்றீங்கன்னு கேட்டுட்ருக்கா டெய்லி தூங்கனா அதுதா அவன்ட்ட இருந்து வர பதிலே
ஆ உண்மையாவே அதெல்லா பாக்கும்போது கொஞ்ச வித்தியாசமாதா இருக்கு என்னடா இது எல்லாமே மாறிடுச்சுன்னு ஆமா செரி இன்னைக்கு உங்க கூட பேசனல்ல எனக்கு நேரம் போனதே தெரியல இன்னு கொஞ்ச வேல இருக்கு முடிச்சிட்டு நம்ப திரும்பவும்
ஆ செரிங்க வித்யா நாளைக்கு பேசலாம்
ம் நன்றி
நன்றிப்பா